ஹல்
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஹலோ
ஆ கிதா ஆ சொல்லுங்க
கேக்குது
ஆ ஓகே ஓகே இன்னைக்கி டாபிக் என்ன பத்தி பேசலா
ஆ டாபிக் நீங்களே சொல்லுங்க என்ன சொல்றீங்க
ஆ வெளிய போய் என்ஜாய் பண்றது அந்த பிளேசஸ் பத்தி பேஸ்லாமா
ட்ராவலிங் பத்தி
ஆ
ஆம் பேசலா
ஓகேங்க நீங்க எங்கயாவ் வெளியல்லா போயிருக்கீங்ளா
நா அவ்ளவா டிராவல்லா பண்ணதில்ல
ஆ
சோ எனக்கத பத்தி அவ்ளோ ப்ரியன்ஸ் ஆமா ஆச நெறைய இருக்கு நெறைய இடத்துக்கு ட்ராவெல்லா பண்ணணுன்ட்டு நீங்க ட்ராவெல்லா பண்ணியிருக்கீங்ளா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
ஆ டிராவல் நெறையவே பண்ணிருக்கே
உங்ளுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க
ரொம்ப புடிச்ச எக்ஸ்பீரியன்ஸா ஆ அது வந்து மணாலிக்கு ஆமா குல்லு மணாலி போனோ
சேரி
ஹலோ ஆ அங்க அங்க நல்லா கேக்குது கேக்குதா
கேக்குது கேக்குது நீங்க சொல்லுங்க ஹலோ நீங்க சொல்லுங் ஓகே
அங்க ஜா லா இருந்தோ அங்க ளா வந்து ஜாலியா இருந்தோ அப்புறம் அங்க நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு புரியல
என்னதா பண்ணீங்க அங்க எப்படி மாரி புட் எல்லா சாப்ட்டீங்க
ஆ அங்க ஃபுட்டுல்லா வந்து சொல்ற மாதிரி இல்ல அங்க எல்லாரும் வந்து அந்த மேகி அந்த மாரிதா சாப்பிடுராங்க இன்ஸ்டண்ட் நூடுல்ஸ் ஒரு டூ மினிட்ஸ்ல சமைக்கிற மாரி அந்த மாரி சூடா சாப்பிடணும்னு அந்த மாரி எல்லாரும் சாப்பிடுறாங்க பட் நம்மளுக்கு அதெல்லா செட் ஆகாதுல்ல எப்பவுமே நம்ம எப்பவுமே கொஞ்ச ஸ்பைசியா டேஸ்டாதா எல்லாமே பாப்போம் பட் நார்த் சைட்ல எல்லா அவ்வளவோ எதுவுமே இல்ல எனக்கெல்லா எரிச்சலா இருந்தது ஏன்டா போனோ அப்படின்னு ஏதோ போய் வந்து மாட்டிக்கிட்டோம் மினி அப்படின்னு இருந்தது சாப்பாடும் நல்லா இல்ல அப்புறம் அங்க இருந்து பீ
அப்படியா ஓகே
எப்படி நார்த் சைட் பர்சன்ஸ் இங்க வந்தா அந்த மாதிரி நாங்க வந்து சவுத் சைட்ல இருந்து நார்த் சைட் போய் அந்த மாதிரிதா இருந்தோ ஒண்ணுமே
அப்படிங்களா
மா மா நீங்க வி ஜி பி வொண்டர்லா அந்த மாதிரி எங்கயா போயிருக்கீங்களா
அம்மா நானு இந்த குயின்ஸ்லாண்ட் வி ஜி பி க்கு போயிருக்க ஸ்கூல் ட்ரிப் மாதிரி போனோ தனியா ஃபேமிலி கூட போல ஸ்கூல் ட்ரிப் மாதிரி வந்து போயிருந்தே ஸ்கூல் டேஸ்ல போனே நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கு குயின்ஸ் ல நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு வி ஜி பி எனக்கு அவ்வளோவா புடிக்கல அவ்வளவா ரைட்ஸ் நல்லா இருந்த மாதிரி இல்ல நிறைய ரைடஸ் மூடியுமே இருந்துச்சு ஓபன் பண்ணல அவுங்க எனக்கு தெரிஞ்ச குயின்ஸ்லண்ட் எவ்வளோ பெஸ்ட் அங்க நல்லா இருந்துச்சு ரைட்ஸ் பிளஸ் அங்க நல்லா ஆமா நல்ல ஃபுட்டு இருந்துச்சு குவான்டிட்டியுமே நல்லா இருந்துச்சு அங்க சர்வ் பண்ணதில்ல சோ குயின்ஸ்லாண்டுக்கு நா நல்லாவே இருக்குனு சொல்லுவே
ஓகே நா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வொண்டர்ல்லா போயிருக்கே கேரளால
ஓகே
அங்க அங்க வந்து இங்க இருக்க பெரிய இங்க இருக்க சின்ன ரைட்ச்சோட அங்க நிறைய பெரிய ரைட்ஸ் நறைய ரைட்ஸ் இருக்கு
ஓகே ஓகே
அங்கெல்லா சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலே ஜாலி தா அதுல இந்த மாரில்லா போனா இன்னு ஹைப்பரா இருக்குல்ல நல்லாருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்
அப்டிங்களா
ஜாலியா ஆமா நறைய ஃபன்லா இருந்தது ஃபன் பண்
ஆ
ஹலோ மேம்
புரியல
நீங்க வேற எங்கேயாவது போயிருக்கீங்களா
ம் வேறன்னா நா நல்லா என்ஜாய் பண்ணி போன ஒரு ட்ரிப்னா நானு வந்து கேரளா போயிருந்தே ஃபேமிலி கூட
ஓகே
ஆக்சுவலா அது வந்து ஒரு நெனைக்கிறே ஒரு ஒன் வீக் ட்ரிப் மாரி இருக்கு
ம்
பிளான் பண்ணதே ரொம்ப பெரிய ட்ரிப் அதுதா போனோ இங்க வந்து ட்ரெயின்லேயே தா போனோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலி கூட கசின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க
ம்
அப்படிதா போனோ போயிட்டு அங்க நல்லாதா இருந்துச்சு பட் ஃபுட் தா கொஞ்சோ செட் ஆகல ஏனா அவுங்க ஃப்ரைட் டேஸ்ட்ல கலந்துட்டாங்க அதுல
ஆ ஓகே
பட் அப்றமா அங்க சப்பாத்திதா சாப் பட கொஞ்சோ நல்லாருந்துச்சு அப்டியே டிராவல் நறய பண்ணோ ஹேர் பின் பென்ட்லா பாதோ நல்லாருந்துச்சு நல்லா போட்டோஸ் கிராப்ட் நல்லாருக்கு என்ஜாய் பண்ணலா ஃபேமிலி கூட உட்காஞ்சி பேசி இன்னுமே நல்லா என்ஜாய் பண்லா
ஓகே ஓகே நாலா வந்து அந்த டெல்லிக்கி போயிருக்கோல்ல அப்போ வந்து ட்ரெயின்ல தா போணு
ஓகே
அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வோர்ஸ்ட்டா இருந்தது எனக்கா ட்ரெயின்ல போனாலே ஓகே தா அது வந்து என்ன ஒரு ஒன் டே ஒன் டே நா ஓகே ட்ரெயின்லயே ரெண்டு நாள் டிராவல் பண்ணோமா அதனால ரொம்போ டயார்டா இருந்தது ஃபுட்டு வந்து அங்க என்னது ஒரு சப்பாத்தி வாங்கனோ
ஓகே
அந்த சப்பாத்தி வந்து நல்லாவே இல்ல அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு சாம்பாரா இல்ல அதுதா அது வந்து தண்ணி மட் மட்டு்தா இருந்தது தண்ணியில மசாலா மிக்ஸ் பண்ணி குடுத்தா மாரி இருந்தது அது அவ்ளோவா புடிக்கவே இல்ல நீங்க வேற எங்கேயா போயிருக்கீங்களா
ஊருக்கு போயிட்டு
ஓகே
ஆமா செரியில்லாம இருந்
ஹலோ ஹலோ மேம் உங்க வாய்ஸ் ஆடியபிள்லா இ
ஹலோ மேம் கேக்குதா